ஓ மதியவன
அதே அதா அப்ப ஏதாவ இஷயூ இருந்துக்கு பருன் இப்போ போன் வந்தா போன் பண்ண போது
ஆமா ஆமா ப்ரோ என்ன பண்றீங்க
ப்ரோ சாப்ட்டு வந்த ப்ரோ நிங்க
ஆ நானு சும்மா தா ப்ரோ என்ன சாப்ட்டீங்க
ரைஸு கே நீங்க
என்ன ப்ரோ கேக்கல நீங்க பேசுறது கேக்க மாட்டிங்குது
அதா ரைஸு கீரை ப்ரோ
ஒகே ஒகே ப்ரோ சூப்பர் ப்ரோ அங்க எங்க அப்புற வெயிலா மழையா ப்ரோ
இங்கஐ வெயில் தா ப்ரோ திருப்பியு
ம் ஓகேங்க நீக்க ஏ மழ பெஞ்சுட்ருஞ்ச்சு இப்ப வெயில் அடிக்குதுங்க
ச சரிப்பா
சரிங்க எங்க ஒர்க் கே நைட்டு பதினோரு மணிக்குங்கள
நீங்க சாப்ட்டாச்சா
ஆ நா இன்னு சாப்பலங்க இனிமே தாங்க சாப்பணு
சதும்
ம் சரிங்க வெளிய எங்கேயு போலீங்களா
இல்ல ப்ரோ ஈவினிங்கு பசங்க ப்ரெண்டு கிட்ட கால் பண்ண ஒரு வேலயா வர சொன்னே அவ பாத்துட்டு சொல்றே சொன்னா அவன ஒரு ஜாப் போயிருக்கா அவன் ஃப்ரீயா இருந்தா சரி பாப்பா பாப்ப இல்லன்னா இல்ல
ஓகே ஓகே நா வெளிய போற வேல துவும் இல்ல ப்ரோ ஏ டி எம் மட்டும் போயிட்டு வரணும் வேற எல்லா ஒன்னும் இல்ல ப்ரோ
பக்கத்துலே
ஆமா ப்ரோ பக்கத்துலே தா இருக்குது வாக்கிங் டிஸ்டன்ஸ்லதா இருக்குது
புரில புரில ப்ரோ
அந்த அந்த வந்து எடுக்கவும் முடியும் போடவும் முடியுமா இல்ல ஆ ஓ எடுக்கது மட்டு தா முடியுமா
இல்ல இல்ல ப்ரோ இங்க இருக்கு ரெண்டு ஏ டி எம்ல பாத்தீங்கன்னா எடுக்க மட்டு தா முடியும் போட முடியாது
ஆ போட்றதுன்னா நம்போ கொஞ்சோ இன்னும் தொலவா போனுமா
ஆ ஆமா ப்ரோ தொலைவா போணும் நீங்க இருக்க இடத்துலல்லா இருக் தாங்
ஆ அதுமே இப்புடிதா ஒன்னு ரெண்டு த்துல எடுக்கத்து மட்டு தா இருக்கும் கொஞ்ச த் தூரோ கொஞ்சோ பா இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆ ஆஃப் கிலோமீட்டரு நடந்து போனோம்னா அங்க பேங்கே இருக்கும் பேங்க் பக்கத்துல தா போட்ற டெபாசிட் மிஷின் கூட இருக்
ஆ ஓ
பக்கோ தல்ல நம்ம திடீர்னு கா சே எடுக்க போனோம்னா அங்க பேங்க் ஒர்க் ஆகாது இல்ல பேங்க்ல கேஷே இருக்காது ஏ டி எம்ல அங்க போனா காசச்சு ஒவ்வொரு டே வ தா நூறு ரூாயா எரநூறு எடுக்கணும்னா நம்ப ஐநூறு ரூபா தா எடுக்க முடியுன்னு
ஆமா ஆமா ப்ரோ இப்பல்லா அப்புடித்தா பண்ணிட்ருக்கானுங்க
நம்ம கையில இருந்தா செலவாயிடுந்தா நம்ம அக்கவுண்ட்ல வெச்சுட்டு அப்பப்போ த ஐநூறு ரூபா தா எடுக்கணுன்னு சொல்லுது
ம் ஆமா ப்ரோ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனீங்க நீங்க எப்புடி ஸ்கூல் ஃப்ரெண்டா இல்ல காலேஜ் ஃப்ரெண்டா ப்ரோ
ஆ ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்டேல்லா இப்போ பிசி ஸ்கூல்லந்து நம்ம படிச்சுட்டு அப்புறம் வந்து காலேஜ்ல நம் படிக்கிறப்ப கூட அப்ப கூட நாங் பேசிட்டு தா இருந்தோ அவனும் வேற காலேஜி
ஓகே ஓகேங்க
க்ளோஸ் ஆறோ
செரி ப்ரோ எங்க அம்மா எல்லா ஸ் சமையல்லா முடிச்சிட்டாங்களா
ஆ அவங்க வெளிய போயிருக்காங்க வெளிய ஒரு
ஓகே ப்ரோ நீங்க பேசுறது கேக்க மாட்டிங்குது ப்ரோ க்ளியரா
ஆ இப்போ கேக்குதா
ஆ இப்ப நல்லா கேக்குது
ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொ
ம் செரி ப்ரோ உங்க வீடு சுத்தி எப்புடி ப்ரோ இருக்கூ சுத்தி வீடு இருக்குமா இல்ல
ஆ சுத்தி வீடு சுத்தி அதா ம் அப்டியே பாதிக்கு பாதி பாதி காடு பக்கோ சேர்ந்து இருக்கூ சுத்தியும் வீடும் இருக்கும் வீடுனா வீடுங்க அதிகோ இல்ல சுத்தி கடைங்க அதிகமா இருக்கும் த்தி ஆமா
நீங்க இருக்குற ப்ளேஸ்ல பாத்தனா ஐடி கம்பெனி அதிகமாருக்குமா
இல்ல இல்ல அங்க நா இருக்குது வந்து வில்லேஜ் இல்லல இப்ப ஃபேமிலியோட தான இருக்க அப்பப்போ வீட்லருந்து இருந்தா நீங்க சொல்ற மாரி இங்கெல்லா கம்பெனிசே ஐ டி கம்பனிசே எதுமே இல்ல எல்லாமே ஃபக்ட்ரிஸ் ருக்கு அதிகமா சுத்தி
மேனி ஃபங்க்சரிங் ஃபேக்டரியா இல்ல எப்டி ப்ரோ
டெக்ஸ்டைல் இல்ல பர்கூர் தெரியல பர்கூர் டெக்ஸ்டைல்
ஓகே ஓகே ப்ரோ டெக்ஸ்டைல்ஸ் இருக் ஓகே ப்ரோ
ஆமா இதுவு கிட்டத்தட்ட அ ஒரு எனக்கு தெரிஞ்சு தோராயமா அவ சொல்றது ஆனா பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு மொத்தோ எழுநூறு எட்நூறு கட இருக்கு துணி கடைங்க மட்டுமே
ஓகே ப்ரோ
அதா சொல்லுவாங்கள துணி கடைகள் ல திருப்பூருக்கு அப்றோ அடுத்த இதுன்னு அந்த மாரி இது ஒரு ஏரியா துணிங்களுக்கு நீங்கலா திருப்பூர்குலா போயிருக்கீங்ளா டேரெக்டா போயி அங்க திருப்பூர் காட்டன் அந்த இது
ப்ரோ திருப்பூர் ல தா ப்ரோ பெ பெறந்ததே திருப்பூர்ல தா ஒரு அஞ்சாவது வரைக்கு அங்கதா இருந்த அதுக்கப் அப்றந்தா ப்ரோ இங் வெளியூருக்கு வேற பக்கோ வந்துருக்கு அப்பாவோட சொந்த ஊருக்கு வந்துருக்கோ
செர் செரி இந்த வேல ஏ எதுக்க டிரான்ஸ்ஃபர் ஆயி வந்திங்களா அங்கருந்து
இல்ல இல்ல ப்ரோ அது படிப்பு படிப்புக்காக வந்தது அங்க பாத்தீங்னா போக்குவரத்துக்குலா போ முடிலன் சொல்லிட்டு இங்க படிப்பு க்காக அப்பா இருக்க பக்கோ கொஞ்சோ கிராமமா பாத்து சேத்து விட்டாங்க ப்ரோ
செரி செரி செரி
ஓகே ப்ரோ
உங்களுக்கு எப்டி வீடுங்களே இருக்குமா
வீடு வீடு இருக்கு ப்ரோ வீடு வீடு ஒரு பத்து வீடு இருந்துச்சுன்னா பத்து வீட்டு சுத்தியுமே ஃபுல்லா தென்ன மரந்தா ப்ரோ
செரி செரி இந்த வயலு அந்த மாரி காடுங்க அது மாரி இல்ல நார் நார்மல் ஏரியா ரோடு
இல்ல ப்ரோ மெயின்ல ஒரே ஒரு ரோடு இரு க்கு ப்ரோ வெளிய வரது மத்த சுத்தி தியு பாத்திங்னா தென்ன மரந்தா ப்ரோ
இப்ப ரோடுனா உங்க ஊருக்குலா எப்டி ஒரே ஒன் சைட் டூ ஐமீன் சிங்கிள் ரோடு இருக்கு ரெண்டு வண்டி எல்லா ஒரே மூட்டா போகாது இல்லியா ஒரே வண்டி தா போகு பஸ் போனா பசு அந்த மாரி
இல்ல இப்ப பஸ்ல போறக்க மெயின் மெயின்ல ஒரு ரோடு துப்பா இது வந்து சும்மா ஒரு ஊருக்கு வரக்க மட்டு அந்த ஏரியாக்கு வரக்குன்னு ஒரு தனிய பிரிச்சு விட்ருவாங்கள ப்ரோ பெரு ஆ ஆமா அது முட்டு தா இருக்கு மத்தது வந்து மெயினுக்கு வந்தா தா நம்ம பஸ்ல போகும் புரோ
இங்கெலா புது பஸ்ஸ்டாண்டு அந்த ஏரிய இப்பங்க இரு புதுசா பஸ் ஸ்டாண்ட் எல்லா கட்டிருக்காங்களா
ஆமாங்க ப்ரோ கட்டிரு எதுவுமே இன்னும் ஓபன் பண்ணல ப்ரோ
ஆ ஏன்னா இப்போ நான் பார்த்தா நான் ஒரு டிராவலிங் ஒரு ரெண்டு மாசத்து முன்னாடி மூணுமாச இப்ப திருப்பி ரீசன்டாகவும் போனேன் எல்லாமே புது புது பழைய பஸ் பஸ்ஸ்டாண்டு ஒன்னு இருக்கு புது பஸ்ஸ்டாண்டு ரெண்டுமே இருக்கு
ம் ஆமா ப்ரோ
பண்ணல போர்ட் ஓபன் பண்ல
ஆ
ஆ நம்பு அதான் ப்ரோ கோர்ட்டே இது பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா இன்னு ஓபன் பண்ணல
ஓகே அது கட்டிருக்காங்க கோர்ட்டு கூட கட்டிருக்காங்களா உங்களுக்கு
ஆமா புரோ ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துலதா இருக்கு ஆனா இன்னு ஓபன் பண்ல எப்போ பண்ணுவாங்கன்னு தெர்ல புரோ
ஆ ஓகே ஓகே ஓபன் பண்ணா நம்மள கூப்டவா போறாங்க அது அவ்ளோதா கவர்மெண்ட் இருக்கு ஆஃபீஸர்ஸ பண்ணி அவங்க பண்ணிருவாங்க அவ்ளோதா
நல்லது சொன்ன போது ஃபார் த பீப்புளு பை த பீப்புளு அவ்ங்க நல்ல
ப இப்போ புதுசா கட்ன து ஊருக்கு வெளியவா இல்ல ஊருக்குள்ள ஏன்னா மோஸ்ட்லி இப்ப கட்னதெல்லாமே ஊருக்கு வெளிய
ஆமா ப்ரோ ஒன் அவர் ஆகு எனக்கு போறக்கு
அதா ரொம்ப பழிய வெளிய கட்டி வச்சிருக்காங்க முடியாது என்ன போறாங்கன் தெர்ல ஏனா முன்னு இருக்கதெல்லாம் அட்லீஸ்ட் ஆ ஊருக்கொட்டியே இல்ல ஊருக்குள்
ம்
வெளிய எல்லா வெளிய இருக்கு
இப்போ ரொம்ப லாங் ப்ரோ இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போறக்கே ஒரு ஏழ்ருவா எட்ருவா டிக்கெட்டு வாங்கிட்டுதா பஸ் ஸ்டாண்டுக்கே போற மார் இருக்கு இந்த மாரி வெளிய அவு ட்ரல்லதா கட்டி வெக்கிறானுங்க
செர் செரி
முன்னாடில்லா இப்டி இல்ல ப்ரோ டேரெக்டெடா வந்ச்சுன்னா வீட்டுக்கிட்டயே வந்து எறங்குவோ இப்ப இன்னொரு பஸ்
இப்போ அது நைட் லவனோ கிளாக் பன்னண்டு ஒரு மணிக்கி நம்ம டிராவலி்ங் பண்ணிட்டு ரொம்ப தூரோ இருக்கு அங்க நிறுத்துன்னா கூட நிறுத்த மாட்டாங்க பக்கம்தா அப்டின்னு ஏன்னா போற வழியில அந்த அந்த நிறுத்த மாட்டாங்க ஒவ்வெருத்தரும் கெஞ்சனு நைட்ல தான யார் போனா என்ன வீடு ஏனா நம்ம இறங்கி வீட்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு வீட்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஒன்ற கிலோமீட்டருக்கு நைட் ஒரு மணிக்கு போய் யாரு நடந்துப்பா யாருமே இருக்க மாட்டாங்க ரோட்ல அப்ப கூட நிறுத்துறானா நிறுத்த மாட்டான் பின்னாடி வண்டி வரு அவங்க அவங்க அவங்க வண்டி வந்தா அது வந்து நம்ம நிறுத்த முடியாது ஏனா அவன் வந்த வரவன் வந்து பின்னாடி நைட்ல பாக்காம மோதிடுவன்னா ஒரு அர்த்தம் இருக்கு பின்னாடி வண்டியே இருக்காது
ம் ம் ஆமா ஆமா ஒரு ஆனா அதெல்லா பண்ண மாட்டானுங்க
இறங்கி அதுக்கு பஸ் அந்த டைம் பஸ் ஒரு காசு கட்டணு இல்லேன்னா நடந்தே வரணு பேக்க தூக்கிட்டு அதும் பேக் நம்ப காலேஜ் முடிச் லீவுக்கு வீட்டுக்கு வரப்போ தூக்கிட்டு வருவோமல்ல
ஆமா ஆமா ம் அப்ப ஒரு படையே வருமாச்சே
அப்ப வீட்ல வீட்ல ஃபேன் காத் நடந்து வரணு தூக்கிட்டு
இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல தீபாவளி டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாரு வெளியூர்ல வருவாங்களே அப்ப இப்போ அது மாரி பிரச்சனை எல்லாம் வரும் புரோ
அது நெறைய வீக் ஃபஸ்ட் ஆப் வீக்ன இப்ப வீக் ஸ்டாட் ஆகுது செரி நேத்திக்கிழம முடிஞ்சி திங்கிழம வருதுன்னா அப்பறோ
ஆமாமா புரோ
அந்த எட்டு போற மாரிதா இருக்கு
ம் ஆமா ப்ரோ அதுவு சேஃபா தா போணு க்ரௌடா இருக்கற இடத்துல பிக் பாக்கெட் எல்லா ஓவரா அடிகிறானு ப்ரோ பேக்லெலாகீழ வச்சி பர்ஸ் வச்சால்லா எடுத்துறானுங்க
இந்த சேலம்ல இருக்க பஸ் எல்லா ஓட்டு வாங்க பாருங்க இந்த சேலத்துல அந்த பிரைவேட் பஸ்சு சேலம் டூ அந்த நாமக்கல் பஸ்ஸா இல்ல சைக்கிள் தெரியாது அந்தலவுக்கு அப்டி ஓட்டுவா ஏன்னா என்ன ஸ்பீடுல ஓடுவோ என்னாது இது கொஞ்சோ விட்டா அவ்ளதா சேர இடது சேர அது சேர மாட்டோ
ஓகே ப்ரோ
செரி ப்ரோ நீங்க ஃப்ரீயா திருப்பி கால் பண்றீங்களா இல்ல திருப்பி கால் ஆ செரி ப்ரோ
ஆ
எ